ஹலோ
உம் என்ன பண்றீங்க நான் என்ன வேலைதான்
ஹ ஓகே ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா
எங்க அவங்க வீடு வரக்கும் மன்ன அஞ்சு ரூபகி போச்சு காலையில
ஆ
அதுக்கப்புறம் அ்ச ஒரு ரெண்டு மணி நேரம்தான் தூங்க நேத்து அப்புறம் ஏழுரைக்கு வேளாக்கு எந்திரச்சாச்சு
அத சரி சரி சரி
நா காலையில சேமியாத்தான் பண்ணேன் இப்ப வந்துங்க அப்ப கடலை சட்டா
ஆஹ்
அத அத பண்ண
ஓகே ஓகே நான்வெஜ் எடுக்கல
நான்வெஜ்ஜும் எடுக்கலாம்னு நினைச்சேன் நான்வஜஜும் எக்கலனு நினைச்சு அ அப்பா ஒன்னும் சொல்லறங்கள அது எங்க நா சின்ன வெங்காய எப்பவுமே கொண்டாடுவோ கொண்டாடல
எங்யோ அப்பப்போ உள்ள போற மாரி ஒண்ணு கேக்கல
அ ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்கு
செரி செரி
அப்புற சின்ன வெங்காய போவில் கொஞ்ச கொண்டு போய்ருக்கலா இல்ல
அது அங்க அம்மா வுட்லயு இல்ல அம்மா வுட்ல எப்பவுமே இருக்காது அங்க இருக்கு அங்க அப்பதத வச்சிருக்கிறாங்களாமா
அட ஆ
கடையில தா வாங்கோன் நா கொண்டு வர்றது எடுத்துனு ஒரு ரெண்டு மூணு கிலோ தா கொண்டு வர முடியு அது சீந்துரு சீ கிறோ
ஆமா ஆமா ஆமா அப்ப நீ பல்லாரி வெங்காய யூஸ் பண்ண மாட்டியா
கறிக்கெல்லா அது யூஸ் பண்ண நல்லா இருக்காதுல்ல கறிக்கலா
அது யூஸ் பண்ணா நல்லா இருக்காது
மத்த அரைக்கிற உடம்புக்குலாஇிி ந ஃபிரீயா இருக்கு போது இந்த வேல ஜாயின் பண்றக்கு முன்னாடியெல்லா நானு சின்ன வெங்காய தோலுரிச்சிதா மிளகாத்தி எல்லா ப்ப இப்ப இந்த வேல வந்ததுக் அப்புற பெரு வெங்காய தா போட்டு மொளக அரைக்கிறது எல்லா போறது
ஆமா ஆமா ஆமா ஆமா
மத்தது வெண்டைங்கா வெண்டைங்கா கொழம்பு பொரியலு அந்த மாரி அது பருப்பு சாம்பார் அது சின்ன வெங்காய தா கம்பல்சரி போடுவே அத போட்டதா கொஞ்சோ சாப்பிற மாரி ருசியா இருக்கு
ஆமா ஆமா ஆமா
மத்தபடி அரைக்கிற உடம்புக்குல்லா பெரிய வெங்காய தா போட்டுக்கிருச்சசி
ம் ஆ இது ரெண்டு அது ஒண்ணு அப்படி போட்டுக்கறது இதுல ரெண்டு போனா அப்புற பூண்டு கொஞ்சோ நெறைய ஆட் பண்றதுன் வையே
ஆ அது வெண்டைங்கா கொழம்பு அதுக்குல்லா ஆட் பண்ணலா அர சேக்கிற உணம்புக்கு அப்புற அரைக்கு போது போட்டுக்கலா அது எல்லாத்துக்குமே இஞ்சி பட்டு போட்டா நல்லா இருக்காது சுண்டல் கொழம்பு முட்ட கொழம்பு அதுக் இ எல்லாமே ணா நல்லா இருக்கு மத்தபடி இந்த முரங்காக்கா கத்திரிக்க எல்லா மெளகா அரச்சி வச்சம்னா அது இஞ்சி பூண்டு நல்லாருக்கு அதுக் பட்ட சோம்பே ஓட்டனு நல்லா இருக்குது
ம் நா இப்பெல்லா என்ன பண்றது காய்கறிலா இல்லைனாதா வந்து நா வந்து தக்காளி சாப்பாடு எல்லாமே பண்றது மாவு இல்ல அப்படிங்கறப்ப மாவுன்னு நாங்க கிரைண்டர் வாங்குதுல இருந்து மாவாட்டமு இல்ல நீ தேங்கா எப்படி ரொம்ப நா வாங்கியாச்சு ஆனா இன்னோ எத யூஸ் இன்னோ ஓபனே பண்ல அப்படியே வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்ததா இருக்கு இது அப்புறோ ஊருக்கு வந்தா மாவாட்டி ம் எட்டாயிரத்தி ஐநூறுனு நெனைக்குற மிக்ஸ் மிக்ஸி கிரைண்டரு ஆ மி ஏ ஹஹ ஹ இல்ல இல்ல ஆமா மிக்சி வந்து மூவாயிரத்தி ஐனூறு என்னமோ சொன்னாங்க கிரைண்டர் வந்து எட் எட்டாயிரத்து நூறுனு தா நெனக்குற
ஆன்லைன்யிலா அஞ்சாயிரம் தா இருந்து அஞ்சாயிரம் போட்டிருந்துச்சு
ஓகே இது என்ன ஏதோ சொன்னாங்க எனக்கு கே மறந்துப்போச்சு ஆமா பிராண்டு வரோ வாஷிங் மிஷின் இது எல்லாமே சேத்து வாங்கினாங்களா முப்பது ஐநூறுக்கு என்னமோ எல்லாமே சேய்ந்து
ஓ வாஷிங் மிஷின் வாங்கியாச்சா
ஆ அது ஸ்டார்ட்டிங்கே வாங்காச்சே நா அப்புறோ ஊருக்கு வந்துட்டு இங்கி இங்கியும் தொவைக்
எங்கங்க நம்ம தனியா குடி போனீ ங்கள அங்கதா வாங்கியிருக்கீங்க வாஷிங் மிஷின்லா
ஆமா ஆமா ஆமா
அன்னிக்கு பேசும்போது பிரஃரிட்ஜ் எல்லாமே வாங்கலன்னு சொல் சொல்லிட்டு இருந்தீங்க
அடே எனக்கு வாங்குற ஐடியாவே இல்ல அப்புறோ ஒருக்க ஒடம்பு சரியில்ல இந்த டைம்ல வே ஊருக்குெல்லா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேலயே ஒரு வே துணி தொவைக்கிறதுக்கு டைம்ல நறைய சேந்துச்சு பாப்பாவோ துணி நறைய வந்து இது பண்றாளா ம் தோ கலட்டி கலட்டி போடுறதுல வந்து நறைய சேந்துருச்சு அப்புறோ நானோ எனக்கு கடுப்பாயிடுச்சு அப்புறோ வேற எதவு வேலையெல்லா சொல்லிட்டு இருக்குன்னந்தாங்களா எத்தன வேலய நா செய்யறது இது வாங்கி குடுத்துட்டா ஏ பாட்டுக்கு இருப் சொன்னவன்டீயே ஆரம்பிச்சுட்டேன்னா அப்புறோ செரின்ட்டு அப்டி எல்லா வாங்க போனாங்க செரி எல்லா சேந்துனா கொஞ்சோ பேரம் பேசுனும்ல
ப்ப எல்லாரும் சேர்ந்தே முப்பதுருவாதா ஆச் ஆச்சா ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லா சேத் டி
இல்ல இல்ல ஃப்ரிட்ஜு வாங்கவே இல்ல ஃப்ரிட்ஜு நா வந்து
நீங்க வாஷிங் மிஷின் வாங்கறது பஸ்ட்டு பிரிட்ஜு வாங்கியிருக் கிலா
எல்லா ஃப்ரிட்ஜு இந்த மாவு குடுத்துபுட்டாங்க ஒரு ஒரு லிட்
நம்மளுக்கு பாலுக்கு மாவுக்கு காய்கறி கி அது எல்லாத்துக்குமே தேவைப்படும் ஆ வா மிஷின் உன கையில துவச்ச அது கூட ங்க அப்ப கூட வாங்கலாம் வாங்கு சொல்லிட்டு இருந்தா அப்ப இன்னைக்கு சிு பார்த்த கடையிலயே செகண்ட் ஹண்டா கிடந்தது
உஹ்
நாம பொழுதுபோக்குக்கு சேற அந்த ஒரு வேளை அதான் அது பல்லடா உம் என்ன சொல்றது மிஷின் வாழ்க்கை மாதிரி இரு இருப்பா
ஆ
அப்படின்ட்டு வேண்டான்ட்டு வாசிச்சு
நான் எனக்கு ஆானா கரெக்ட்டா இருக்கணு ஏயன் முதல்லல்லாம் இங்கிலும் கூட படுத்த போறிட்டே கிடப்ப இவ்வளவு படுடுத்தணேனு தூங்கற கரெக்ட்டா இருக்கும் வேலை எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இது பண்ணம்னாலும் அப்புறம் வாக்கா பெட்ீட் எல்லாம்க்கு வந்து ஏதோ ஒண்ணு தச்சே இதுண்ணி அறம் கரெக்டா ஊருக்கு வர்றப்பதான்ன்னா பாத்ரூம் கழுுவறது மாப்படுது இ இ எதுவுமே செய்ய மாட்ட உனக்காவ அவ ஹெல்ப்
அதனால எனக்கு சும்மா இருக்கிற மாதிரிய சரி அதனால என்னதான் அவ்வளவு வேலை செய்யறேன்னு சொல்ல றாங்க நாம இந்த வேலையை செஞ்சுக்கே நம்மளுக்கு சும்மா இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்புறம தான் தெரியுது இப்ப கூட பாருங்க அரிச்சு வைக்கிறது பாத்திரம்து வருது சட்னி ஆட்டினது எல்லாம் ஹ ஹஸ்பண்டே பண்ணிட்டேதுனானே எனக்கு அப்படி தோணு
ச ஆஹ் எனக்கு வி எதுன வேண வல்லற ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னாவே வந்து அது ஒண்ணு செஞ்சுட்டு ஓராய இருந்தந்த மாதிரி பேசுவாரா அதனால
இருந்தாலும் கடுப்பா வரும் செயலினா
ஆமா அது கோலத்துல திட்டட்டுதான் செய்வேன் நான அது திட்டிட்டே தான் கிடப்பேன் புள்ள கூட செய்ய ோட போட்டிக்க வந்து டெய்லி அந்த கீழ் வீட்டுல வந்து ஒரு நாய் வளர்த்துறாங்களா அது மேல வந்து என்ன பண்ணும் முடிய கொட்டி வச்சுட்டு போயிரு அப்புறம் அது முடிொட்டுச்சுன்னா என்ன காத்த அடிக்கிறது உள்ள காத்து சூப்பரா அடிக்குது காதரிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளும் வந்த முடி வந்துரு த அதனால் டெய்லி பாப்ப நா அப்பற பாப்பா வந்து கூட்டிருவா காலைல ஊட்டிருவா இருந்தாலு எனக்கு அவ அவ் வந் து எங்யோ ஒன்னு ரெண்டாதான கூட்டுவாங்க அதனால சாய்ங்கால ஒர்க் நா ஒருக்கா கூட்டி விட்ருவே அப்போமே வந்து பாத்தீனா ஒரு குத்தடி இருக்கு முடி வய்சாய்ருச்சு அந்த நாய்க்கி அதனால வந்து ரெண்டு நேர கூட் டிருப்பே காலைல் நானு உம் ஆனா ஒரு மண் நேரத்து அ ஒரு ஏழு மணிக்கு ஆரம்மிக்து எட்டு மணிக்கு முடிச்ட்டு தைசில் ஒரு இது மட்டுந்தா கீழ வோயி ஒவ்வொர் நாளைக்கு வந்து அங்கே ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்தனா அ தைசிழுப்பிருவே இல்ல கைலயே அடிச்சு அடிச்சு சிழுப்புனாலு கஷ்டந்தா அதுக்குதா எனக்கு லேட் ஆகு மீதி அவ்ளதா அதுக்கப்ற வூட்டு கூட்னனா சாப்பாடு வச்சுட்தா அப்ற வேற வேல செ செய்யற்தே நாலுக்கு எப்டி இருந்தாலு இதேறப் அப்ற வே வே எதாவ்து இவரு பதுனோர் பிடிக் உக்கார்றாருன் வய்யே அவ்ங்க சாப்பிட்டு ஒரு தூக்க போட்டறது ரெண்டு வேருமா ஆஹ் பாப்பா வந்து ஒரு பன்னண்டு மணி ஒரு மணிக்கு தா தூங்குவா அதுக்கு முன்னாடியே எதோ வேல ஆனா வீட்டுக்குள்ளே கம்முனு இருந்துகிட்டா ஆனா எனக்கு எதோ ஒரு நானப் பொரியல் பண்ணி கொழம்பு பண்ணி ரசம் பண்ணி தயிரு பண்றதுக்குள்ள எல்லா கரெக்டா இருக்கு நா ஃபஸ்ட்டு எல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டு தா ஸ்டார்டே பண்றது
ஆமா எல்லா கா அறிஞ்சு வச்சா ஆமா
உம் நான் அதும் இல்லாம வெலக்கி எல்லா சைட் பை சைட் கழுவவே கழுவி வச்சுருவனா அதனால வந்து கொஞ்ச பெருசா வேல வந்து ரொம்ப நேரலா இழுத்துக்கிட்டு போறதில்ல அப்ற ஒங்க ஊர்ல ஊர் வார வார் ஆ வர்றப்ப சந்தைக்கு போய் எல்லா காய்கறியு வாங்கிட்டு போய்றது
இப்ப எங்க ஊர்ல இருக்கீங்ளா எங்க இருக்கீங்க நம்ப ஊர்ல இருக்கியா தனியா இருக்கியா அங்க அங்க போயிட்டீங்ளா
ஆஹ்ஹ நா ஊர்லதா இருக்க நம்ப ஊர்லதா இருக்கோ நேத்து நைட்டுத்தா நானு நாங்க எப்ப போ நா வியாழக்கெழம போன ஊர்ல இருந் து ஒரு கல்யாணமுல்ல ஊர்ல முடிச்சிட்டு அப்ப சத்யா யாரு சித் திவா‌ எனக்கு வந்து பொண்ணு பாக்க வருதுன் சொல்லிருந்தாங்க ஊடுவாச வந்து ஃபஸ்ட்டு பாத்துட்டு வந்துட்டு அப்ற பொண்ண பாக்குறக்லா அப்டின் சொல்
எந்த சித்தி மயனுக்கு
எ சொந்த சித்தப்பா பைய சித்தப்பா பையனுக்கு
நாங்க அன்னைக்கு ரெண்டு பேரு கால்ல பேசுனமே அவ்ங்களுக்கா
ஆமா ஆமா
சேர் சேர் ரொம்ப சின்ன பையனா இருந்தாப்ல அதுக்குள்ள கல்யாணமா
ஆஹ் இருவத்தி ஆறாச்சு
தொண்ணூத்தொம்போதா பெறந்த வர்ஷ
ஆஹ்ஹ ரெண்டாயிரத்தி ஒன்னு
ரெண்டாயிரத்தி ஒன்னு நம்பியு பேசுதே
ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்னு அவ
இப்பவே பண்றாங்க ரொம்ப முன்னாடியே பண் ண்ற மாரி இருக்குதே
அட ஆக்சுலி பண்ற ஐடியா இல்ல ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கொஞ்ச நே அவ்ங்க அங்க கொஞ்ச காடு இல்ல போல உம் சர்க்கரை ஆலை வச்சுட்டா அவங் கொஞ்ஞோ இதுதான் போல்ல வசதி கம்மி போல அப்புறோ அவிங்க பாத்துட்டு இங்கிதான்து ஒரே ரெண்டு மூணு தட போன் பண்ணிட்டாங்குளாமா உம் கொஞ்சு இதா இருக்கு அப்பிடிங் இங்கி ஏழு ஏக்கட்ர எல்லா தென்ன புள்ள வெச்சுட்டோமா
சேர் சேர் செரி சம்பளோ எவ்ளோ வாங்குறாபுல்ல
அவன் ஒரு இருவத்தாறு வாங்குவான் நனைக்கிறே இருவத்தாறு இருவத்தி ஏழு இரு வரு நினைக்கிறே
சேரி சேர் சேரி அப்புறோ பையனுங்குலா புறோ அது இப்ப எல்லா வெளியில இருந்து ஒன் லேக் மேல வாங்கினாவே பொண்ணுடலப் அப்புறோம் மடைக்கிறாங்க இது வழியா தேடிட்டு வரும்போது ஹம் மூச்சுறது நல்லது
ம் அதுனாலதா சேரி நாம் இப்ப தேடி போய் ஆல்ரெடி அப்பிடி இப்பிடின்னு அலஞ்சு ஏ இது பண்ணாட்டி அதுவே வருது சேர் வசதி இல்லைனால் நம்ம இது பண்ணிக்குலாம் இல்லிங் இங்க என்னு இல்லாம் இருக்குது அப்பிடின் தான் அங்க ஒரே ஒரு உள்ள ஒரு வயினாமா
சேர் சேர் சேரி அங்க கா
காட எதோ அண்ண தம்பி இருப்பாங்க போல ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா தா இருக்கு மாட்டு இருக்குது
அத பயர் இருக்கும் போது அப்புறோ புள்ளி சொத் த்தா வருது
அது இல்ல அது இல்ல அப்புறோ புள்ள வந்து ஏதோ ஸ்கூல்ல வேல செஞ்சிட்டு இருக்கு மாட்டு இருக்குது
சேர் சேர் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறோ போலா இல்ல பக்கமா எவ்வுளோ கோ கிலோமீட்ரு தொலைவுல்ல
அது எனக்கு தெரிஞ்சு பதினாலு பதினஞ்சு வரும் போல ஆனா எனக் தெரிஞ்சு ஸ்கூல் வேன் வந்தாலு வரும்னு நனைக்கிறே அந்த சைடு அப்பிடிங்கறப்ப பிரச்சினை இரு
இல்ல இப்ப சித்தப்பா வீட்டுக்குமே புள்ள வீட்டுக்கும் உள்ள தொலைவுன் கே்குறே
அது பக்கந்தா வரு உம் ம் ம் ஒரு பத்து கிலோமீட்டரு பன்னெண்டு கிலோமீட்ரு வரு நனிக்
அப்ப நம்ப ஊருக்கு அங்க போற பக்கந்தே
ஆஹ ஹா நம்பு ஊருக்கு இருவத்திஓர் இருபத்தி ரெண்டு வருது எனக்கும்மு அங்கியும் ஹா இது பக்குனே இது பக்குன்னா அக்கா தங்கச்சி இதுல அங்கு தூரமா குடுத்துருக்குது அப்டின்னா என்னை மட்டும் தூரமா குடுத்துருகிங்க எல்லாரும் பக்கத்திலயே இருக்குறாங்க சித்
சேர் நா அவா அடுத்த கால்ல கண்னியூ பண்ணுவா
ஆ சேரடா ம் பாயி பாய் உம்